வணக்கம் தோழி எப்டி இருக் க்கேங்க
நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்கு தோழி கலையில சாப்பிட்டாச்சுங்குளா
ஆஹ் சாப்பிட்டோங்க நீங்க சாப்பிட்டாச்சிங்குளா
சாப்பிடாச்சுங் தோழி
ஆஹ் காலையிலயா இட்லி தாங்க இட்லி சாம்பாரு
ஓ ஓகே ஓகே அதர் நல்லா இருக்கா தோழி எங்க வீட்டு்ல வந் ந்து இட்லி சாம்பாருல்லா நாங்க பெரும்பாலும் வெக்க மாட்டோ காலையிலா என் கணவர் வேலைக்கி செல்றதுனால டிபன் அப்டி மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போயிருவாரு அதனால சாப்பாடே சாப்பாட்டுச்சுங்க தோழி
சேரிங்க சேரிங்க
ம் ஆமா தோழி இல்லைங்க தோழி எனக்கு திருமணம் சமீபத்துல தா ஆச்சே அஹ் அதனால கொழந்தைகள் இல்ல
ஓகே ஓகேங்க உம்
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொழந்திங்கள எல்லாம் எத்துனை கொழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆஹ் கொழந்தைங்க ரெண்டு பேரு ஏ இன்னிக்கு விடுமுறை தா விட்ருக்காங்க அதுனால விளையாடிட்டு இருக் க்காங்க ரெண்டு பேருமே
சேரிங்க தோழி இப்ப வந்துட்டு நெறைய பேத்துக்கு ஒரு கொழந்தைய வச்சே வந்து சமாளிக்க முடியாது இரண்டு கொழந்திகள் வெச்சு எப்டி தோழி நீங்க சமாளிக்கிறீங்க
அ அதுக்கு என்னுங்க பண்றது அது ஆம் இப்ப கொழ்ந்திங்க தான் நம்புளுக்குன்னு ஆயிடுச்சு அதுனால அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையு பூர்த்தி பண்ணிட்டு அப்டியே போயிட்ருக்கு உம் ந நல்லாதான் பாத்துட் க்கு ஆஹ் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பாத்துப்பாங்க கூடவே இருப்பாங்க வேல வந்து பக்கத்துலதாங் அதுலால ரெண்டு பேரும் பாத்துக்டோம் சமாளிக்கிறோ
உம் உம் அதனால உங்குளுக்கு பிரச்சினை இல்ல இல்லைங்களா சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா உம் அனா இப்ப வந்து பாத்தீங்குனா ஏதாவது இடங்களுக் வந்து பயம் மேற்கொண்டிருப்பீங்க இல்லிங்களா தோழி சமீபத்லயா இல்லயோ இல்ல வந்துட்டு பழையசா நீங்க வந்துப் போயிருப்பீங்க நீங்க ஸ்டூடண்டா இருக்கும் போது இல்ல காலேஜ் படிக்கும் போதோ ஆனா இந்த மாரி ஏதாவது ஒரு அனுபவம் வந்தும் மறக்கவே முடியாது இல்ல சமீபத்துல போயிட்டு வந்த பயணம் வந்து இப்படி இருந்தது அப்படிங்குறத பத்தி நீங்க அனுபவம் சொல்லலாம்
ஆ சேரிங்க இப்ப சமீபத் சமீபத்துல இப்ப ஜனவரி மாசம் போயிட்டு வந்தோம் ஏப் ஏற்காடு ஆ அது நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்ததுல உம் அங்க இருக்க பெகு பார்க்னு ஒரு இடம் போனோம் அங்க வந்து பசங்க நல்லா விளையாண்டாங்க எல்லாமே ஆ எல்லா விலங்குங்களையும் தொட்டு பார்த்து அது மாதிரி நல்லா ரசிச்சி விளையாண்டாங்க அந்த அனுபவம் நல்லா இருந்து சு ரொம்ப அதுக்கப்புறம் ஆ அந்த மல திரும்பும் போதெல்லாம் நிறைய குரங்குங்கள்லாம் வந்து கிட்ட வந்துட்டு இருந்து அதெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு உம் வேற அது ரெண்டு நாள் பயணம் போனோம் அப்பறம் அவங்க வந்து போட் போட்டிங் அதெல்லாம் போனதுல சின்ன குழந்தைய விட கூடிட்டு போ முடியல அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு மத்தபடி எல்லாரும் போயிட்டு வந்தோம்
சேரி சேரி சேரிங்க தோழி ஆஹ இப்போ வந்துட்டு அங்க உணவுக்கு அதுக்கப்புறம் தங்குறதுக்கு அதுக்கெல்லாம என்ன பண்ணீங்க தோழி அந்த அனுபவம் சொல்லுங்க
அஹ் உணவு வந்து நாங்க அஹ் நாங்க வந்து கார்ல போனதால நாங்களே எடுத்துட்டு போயிட்டோம் நாங்க சமைக்கிற மாதிரி அடுப்புங்க அது எல்லாமே அங்க எங்க வந்து பிளேஸ் நல்லா இருக்கு கோ அந்த இடத்துல வந்து வச்சு இது பண்ணிப்போம் அதனால உணவு எந்த ஒரு இதுவும் இல்ல உம் மத்தபடி தங்கறதுக்கு வந்து ஆஹ் ஓட்டல் தான் எடுத்தோம் அது ரெண்ட் மூண் நாள் ஓட்டல்ல இருந்தோம் அஹ அங்கேயும் பெரும்பாலும் ஒரு பிரச்சனை இல்ல கரெக்டா இருந்துச்சு அங்கேயே கூட நாங்க உணவு சமைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டோம் அதனா அஹ் அதனால அங்க வந்து எதுவும் சொல்லவும் இல்ல அவங்க பண்ணிக்லாம் அப்டின்னு சொன்னாங்க வெளியிலே வச்ச செ நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம் நீங்க அது மாரி எங்கேயாது போயிருக்கீங்களா சமீபத்துல இப்பதான் திருமணம் ஆ ஆனவங்க ம்
ஆமா தோழி அதாவது பாத்தீங்கனா எனக்கு ஒரு நான்கு மாதங்கள் ஆயிருச்சு தோழி திருமணமாயி ஃபெப்ரவரி அப்படிங்கும்போது வந்து திருமணம் ஆச்சு திருமணம் ஆன ஒரு ஒரு வாரம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்ல இருந்தோனே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கனா தொடர்ந்து ஒரு ஹனிமூணு அப்போ ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்பறம் தொடர்ந்து பயணம் தான் மாசத்துக்கு ரெண்டு வாட்டியாவது நாங்க பயணம் வந்து எங்கேயாவது போயிருவோம் நாங்க போற இடங்கள் வந்து பாத்தீங்கனா மலை பிரதேசம் அந்த மாரிதான் இருக்கும் இப்ப சென்ற வியாழன் வெள்ளி கூட நாங்க போயிட்டு வந்தோம் தோழி அந்த மாதிரி நாங்க வந்து போயிட்டேதான் இருப்போம் எங்கயாவது ஆஹ் அப்ப வந்துட்டு சொல்லிட்டு இப்போ சென்ற வாரம் வந்து போனது வந்து பாத்தீங்கனா நான் இந்த மாச தொடக்கத்துல இருந்து என்னால எங்கோவது கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க ஏன்னா வந்து மாசத்துக்கு ரெண்டு வாட்டி போய் பழகியாச்சு நம்பள அதுக்கப்பறம் வந்து வீட்டுல இருக்க சொன்ன இருக்க முடியாது அதனால வந்து கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு மாசத்த தொடக்கத்துல இருந்தே கேட்டேன் பட் என்னோட கணவர் வந்து பாத்தீங்கனா அவரோட வேலை நிமிர்த்தமா வந்துட்டு பாக்லா பாக்லா அப்டின்டே இருந்தாரு அப்றம் என்னால முடியல போன வாரம்ல பொங்கி எழுந்துட்டேன் நானே நானே வந்துட்டு நான் எங்கயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்ப எங்க அம்மா வீட்டுக்கும் நான் வந்து வந்திருந்தேன் அப்போ வந்துட்டு எங்க அம்மாவ‌ புடிச்சு நா டார்ச்சரா பண்ணிட்டு இந்த நாலு மணிக்குள்ள எப்போ ஒரு மூணு மணில இருந்து எங்க அம்மா வேலைைய முடிச்சு வந்ததுக் அப்புறம் டார்சர் பண்ண ஆரம்பிச்சது மூணு மணி கூட்டிட்டு போகும் கூட்டிகிட்டு போனும் என் கணவரை டார்ச்சர் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல நான் எங்க சம்பந்தமே இல்லாம எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வீட்லேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ஷர் ஆயிச்சு எனக்கு என்னனு தெரில திடிர்னு இப்டி ஒரு இது ஏன்னா நம்மளும் வந்து செவுதையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உக்காந்துட்டு இருக்கு இருக்க முடியும் வீட்டுல இருக்கிறவங்க இப்ப வந்து இப்போ எங்க அம்மாவும் என் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கலாம் ஃபீல்டு ஒர்க் அவங்களு போயிருவாங்க வேலைக்கு என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சோ இவரு போனாதா அங்க வந்து வேலை நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லா போயிருவாங்க இருபதா வருவாங்க நம்மலேடிஸ் வீட்லே இருந்து எவ்ளோ நேரம் நம்ம செவுத்த பாக்க முடியும் இல்லைங்களா இவங்க காலையில போனா எல்லாம் நைட் நைட்டுவர ஆளுங்க நம் நைட் தான் பார்போம் அது வரைக்கும் நமக்கு வந்து நன்னடா பண்றதுனு இருக்கு அதனால என்னால வீட்லயே இருக்க முடியல கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கனு டார்சர் பண்ணி அப்புறம் எங்க அம்மா வந்து கணவர்கிட்டயே கேக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஃபிரியா இருப்போ அவரு ஃப்ரீயா இருக்கனுமா கேட்கணும் இல்லையா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வார நம்ப இறுதியில போனோம்னா இந்த ஸ்டேக்கு எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி நடு நாட்கள்ல போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் கூட்டம் இல்லாம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனது செரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாங்க வந்து கிளம்பனது வியாழக்கிழம சரின்னு சொல்லிட்டு இரவு வேலைய விட்டுட்டு வந்தாரு அப்பவே கார் எடுத்துட்டு நாங்கள எங்க எல்லாம் ஒரு அஞ்சு மணி போல ரெடியாக சொல்லிட்டாரு நான் கேட்டு ஒரு ஒரு மணி நேரத்து ஒரு மணி நேர வெயிட் பண்ணி என்னட பதிலே வரலையே அப்டினு அப்பறம் நான கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க போறோமா அப்படினதுக்கு சேரி கிளம்புங்க நம்ம போலாம் அப்பனாரு சேரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நானும் என் கணவருக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணட்டு இருந்தேன் எங்க அம்மா வந்து பாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பேக் பண்ணட்டு இருந்தாங்க சேரிங்க சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு போகிற வழியில பார்த்தீங்கன்னா மலை ஏறணும் எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ட்ராவல் ஒரு மலைப்பகுதி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மலையா எல்லாருமே வந்து போவாங்க மலை பகுதினா அதான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் அப்பறம் சேரின்னு சொல்லிட்டு நாங்க மே மாதமும் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ஆனா இப்ப வந்து விடுமுறை நாளுங்கறனால சரியான கூட்டம் மே மாதம் வந்து எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் முறை அது சொல்லிட்டு சரியான ஒரே கூட்டம் என் கணவரும் பெருசா வந்து வரல அப்ப வெறும் ரெண்டு நாள் பயணம் இருச் க்கரவாகனத்திலே போயட்டு வன்டோம் சேரி இது வந்து அம்மாவும் கூட கூடவறாங்க அப்படிங்கறனால நாங்க கார் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சேரின்னு சொல்லிட்டு இரவ நேரமே கிளம்பியாச்சு போற வழியில என் கணவர் வந்து எப்பவுமே டீ குடிக்க மாட்டாரு ஆனா இந்த மாரி மலைப்ப பிரதேசம் போனா மட்டும் இந்த சில் கிளைமேட்டுக்காக வந்து குடி பாரு அப்பறம் சேரிணு சொல்லிட்டு டீ குடிச்சட்டு நா மூணு பேருமே டீ குடிச்சோம் எங்க போனாலும் மூணு பேரும் முன்னாடியே காமிக்க சொல்லி செல்பி எடுத்து போட்டோ எடுந்து போடுற பழப்பம் எனக்கு இருக்கு அத போட்ட தான் வந்து அந்த பயணமே நிறவடைஞ்ச மாரி ஒரு இது சோ அந்த மாரி ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்டு சேரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோங்க கரெக்டா வந்து நா இங்கந்து போறக்கு முன்னாடிய ஆல்ரெடி நிறைய வாட்டி நா ஸ்டே பண்ண இதுலே வந்து புக் பண்ணிட்டோம் பண்ணிட்டு ஸ்டே பண்ணியாச்சு அங்க அதுக்கப்பறம் அப்பறம் அங்க இருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு போலாம் அப்படிங்கிற மாரி பிளான்னு வியாழன் போயிட்டு சனி சனிக்கிழமை நைட் ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அந்த இரவு வந்து அங்க தங்கிட்டு அதுக்கப்பறம் காலையில எழுந்திரச்சு அந்த ஊர்ல இருந்து இன்னும் ஒரு மணி நேரம் உள்ள தள்ளி போனோம்னா சூப்பரா ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கும் நாங்க போனோம் அந்த ஊருக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாரெஸ்ட் ஆகுவலியா போனோம் அங்க வந்து ஆறுகள் எல்லாம் இருந்தது அருவி அதுக்கப்பறம் அங்க வியூ பாயிண்ட் ஒன்றும் இருந்தது வியூ பாயிண்ட்ல எப்படின்னா மேகம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மேகமல்லாம் நம்ம கை தொட்டே தொ லாம் அந்த மாதிரி ஒரு இதா இருந்தது அப்பறம் ஒரு வியூ பாயிண்ட்டு சொல்லி இருந்தது அந்த இடத்துல நாங்க போக போக பியுள்ள மேகங்கள் தான் எனக்கு வந்து சொர்க்கத்தில் நடமாடுற மாரி இருந்தது எங்க அம்மா கிட்ட நான் பேச முன்னாடே சொர்கத்தில் இருக்க மாரி இருக்குடா டினா
மேகமலையா
மேகமலை இல்லலைங்க இன்னொரு இடம் அந்த பேரு நம்ப சொல்லக்கூடாது இப்ப குறிப்பா நம்ப பேர் ஆ வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அதனால தாங்க சொல்லல அப்ப வந்து இது மேகமலை இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு குள்ள இருக்கிற ஒரு எடந்தா. அப்புறோ சேருன்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு. போற வழியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழ பள்ளமாட்ட இருக்கிற பகுதியில எல்லா மேகந்தா. மேகோஅப்படியே வந்து செகண்டுக்கு செகண்டு அந்த மே இதுக்குள்ள மழக்குள்ள நுழையறது அது எல்லாமே வந்து நல்லா தெரியு. அது மேகமா புகையாங்கிற அளவுக்கு இருந்தது நல்லா அடர்த்தியா. அதுக்கப்புறோ சேரின்னு சொல்லிட்டு நாங்க. வியூ பாயிண்டுக்கு மேல போயிட்டோ. போயிட்டு மேல இருந்து கீழ பார்க்த்தா எதுமே தெரில ஃபுல்லா மேகோ மறச்சுருச்சு. அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு பனி சூழ்ந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு என்னோட. கணவரோட தலமுடியிலயு எங்க அம்மாவோட தலைமுடியிலயு இந்த மேகம் பட்டு அது அப்படியே தண்ணி மாதிரி நிக்கிது ம்ச். தண்ணி மாதிரி எனக்கே வித்தியசமா இருந்தது. து என்னடா இதுன்ட்டு அதுக்கப்புறோ எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மாகிட்ட வந்து என்னோட கணவரோட முடிய காம்ச்ச. அப்புறோ எ கணவர்கிட்ட எங்க அம்மாவோட முடிய காமிச்ச உங்கள்னன ரெண்டு பேர் தலையுலையு இந்த மாரி இருக்கு அப்டினாலு என் தலைய என்னால பாக்க முடியல. சோ எங் கணவரு அப். எப்பவுமே கூட ஃப்ரியா வரல. அவர் அவரோட வேலையெல்லாம் பாத்துட்டு. டு போன் பேசிட்டேதா வந்துட்டுயிருந்தாரு தோழி அது ஒரு நல்ல அனு. கோமாருந்தது. எங்க அம்மாக்கே அச்சிரியமா இருந்தது இந்த அளவுக்கு மேகம் வந்து வருமா அப்படின்னு. சேரிக்கா. அதுக்கப்புறோ இன்னொரு. டு அப்புறோ அப்புறோ நாங்க சேரின் எல்லா முடுச்சுட்டு ஒரு இடத்துல போய் தங்குறதுக்கு அதுவுமே புக் பண்ணிட்டு போயிட்டோ. அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணும் போது. இரவு நேரத்துல சேரி சாப்புடலா. அப்டின்னு சொல்லி ஹோட்டல்க்கு கெளம்பிட்டுயிருந்தோ. அப்ப வந்து என் கணவர் வந். து கார ஸ்டார்ட் பண்றாரு அந்த ஹெட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் அ பனி இருக்கு பாத்தீங்களா. பனி வந்து அப்படியே மழச்சாரல். மாரியே ம்ச் வருது. அதெல்லாமே எங்க அம்மா பாத்ததே இல்ல. இப்படி ஒரு குளிர்னே சொல்லஙல்லா நல்லா. ருந்து தோழி ஆனா வந்துட்டு. நம்ம மே மாசத்துல மிஸ் பண்ணது. இந்த மாரி ஒரு சீசன்ல போய் பாத்தா நல்லா இருக்கு. அதனால சேரினு போய் பாத்தோ கண்டிப்பா அதுக்கப்புறோ சேரி அடுத்த வாரம் பாத். பாத்தீங்கன்னா என் கணவருக்கு செரி பிறந்த நாள் வருது சேரி அப்பமே எங்காவது ஸ்பாட்டிங்கா போவோ.
உம் சேரி சேரி செரிங்க செரிங்க சேரி நல்லா அனுபுவமா இருந்துச்சு க்கு முடியாதா இருந்துச்சு போல
கண்டிப்பா ஆமாங் தொழி ஏன்னா நம்ம இப்ப நனைச் ச்சாலு நாளைக்கு நம கமி்மெண்டஸ் எல்லா வந்துன்ன பெரிஷா இந்து மாரி நம்மனால போக முடியாது இல்லீங்ளா
ஆமா ஆமா எல்லா வந்துருச்சுன்னா எங்க பேக் அவுங்க பேகு எடுத் த்து அ அடுக்குறதுக்கே கரெக்ட்டாருக்கு பசங்களல்லா வந்துட்டாங்குன்னா அவுங்களுக் கரெக்ட் ட்டா இருக்கா அது எல்லாமே என்னென்னு எடுத்து வெக்குணு இப்ப வெளி உணவு சாப்புறதுக்கும் யோசிப்போ ஏன்னா அவுங்களுக்கு செட் ஆகுணு அதெல்லா அதுக் முக்கா முக்காவாசி நாங்குளே கொண்டு போய் சமைக்கிற மாரி பாாரத்துப்போ நாங்க அதுனால ஹிம் ஏனா இப்ப
பண்ணலா அப்டின் இருக்கோ ஆஹ் பாப்போம் சேரிங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப் இப்ப கடைச்சா நீ வாங்கு தோழி நன்றிங்க தோழி ம் ம் ம்